கொண்டுவராம
ஹலோ
ஹலோ வணக்கோங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கேம்பா
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா
அங்க கரண்ட்டு ப்ரெச்சனெல்லா எது இருக்கா இல்லியா இப்போ
இப்ப கொஞ்ச தேவலாம்ப்பா முன்ன ரொம்ப ஜாஸ்தி இருந்தது
ம்
இப்பக்கொஞ்ச தேவலா
ம் பரவாயில்லையே இங்கெல்லா எங்க ஏரியால்லா ரொம்ப கரண்ட்டு தொல்லையா இருக்குப்பா அப்பப்ப கட் பண்ணி உட்டறானுங்க நாலு மண் நேர்த்துக்கு ஒரு தடவ கட் பண்ணிற்றாங்க
அப்டிங்ளா
ஆமா போனாலு வர்றதுக்கு ரொம்ப நேரோ ஆகுது கொழந்தைங்கெல்லா வெச்சுட்டு ரொம்ப கஷ் டமா இருக்கு இங்க
ஆமா ஆம்பா
தொழில் பண்றவங்களுக்லா எவ்வளோ பாதிக்கு இதனால யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க
ஆமா வயசானங்க கொழந்தைங்ளுக்ல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குமே
ஆமா இந்த வெயில் வேற கொஞ்சமாவா அடிக்கிது
ஆமாப்பா ஆனா முன்னைக்கி இப்ப கொஞ்ச வெயில் தேவலா இல்லிங்ளா
ஆமா தேவலாந்தா ஆனா கொஞ்ச புழுக்கமா இருக்குப்பா காத்து இல்ல ஒர் மாரி
காத்து இல்ல ஆமா இப்ப எல்லாரது எங்கெங்க மரத்தெல்லா வெட்டிற்றாங்க அடுக்குமாடி குடியிருப்பு நெறைய வந்துடுச்சு
ஆமா எடோ இல்லல மரோ வளக்க எங்க எடோ இருக்கு சிட்டில பா கஷ்ட வேற அதுவு இல்லாம கொஞ்சோ ஸ்கொயர்ஃபீ ட்டா இந்தாலு அது கட்டி ஒரு வாடக உட்டா நல்ல வாடக வருதுல்ல இப்பல்லா
அ அது சொல்லுங்க
கொஞ்சோ அவுட்ரு மாரி இந்தா கூட கொஞ்சோ எதாவ்து எடோந் இருக்கு மரங்கீரொ வளப்பாங்க
வளப்பாங்க ஆமா பையனுக்கு லீவா
அ ஆமா பையனுக்கு லீவுதா அவனுக்கு அசைன்மெண்ட்டு ரெக்காடு அது இதுன்ட்டு அவரு ஃபுல் பேக்குட இருக்காரு
அப்படிங்களா பலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போலருக்குது
என்னங்க
படிப்பு பலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கேன்ற
ஆமா ஆமா ஆயிட்டால்ல பெரிய பைய ஆயிட்டான்ல அப்டின் அவ படி க்கதான செய்யணு என்ன பண்றது கொஞ்ச பேருதா இருக்காங்க அவுங்க க்ளாஸ்ல அதனால எல்லாமே இவன்தா பதில் சொல்ற மாரி இருக்கா அவுங்க மிஸ் தா திட்னாங்களா எல்லா பசங்களையு என்னடா எப்ப பாத்தாலு அவனே பதில் சொல்லிட்டுருக்கா வேற யாரு வாய திறக்க மாட்டிங்ளா அப்
அப்படியா பரவால நல்லது நல்லது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாருக்கு
என்னங்க நல்லா இருக்குன்டீங்க எதோ ஒரு ரெண்டு மூணு பசங்க இருந்தானங்க கொஞ்ச டிஸ்கஸ் பண்ணி படிக்க கொல்ல இதா இருக்கு மத்த பசங்க யாரு வரமாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு எதுக்கு அப்டினீட்டு இருந்தா
ஓஹோ ஏம்பா இவங்கூட படிச்சவங்க தான எல்லாரு
இல்லப்பா இது வந்து புது ப்ராஞ்ச் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால இந்த ப்ராஞ்சுல ஃபஸ் குரூப்பு கொஞ்ச கம்மியாதா வந்து சேர்ந்துருக்காங்க அப்டின்னா
ஓஹோ ஓஹோ ஓஹோ இவன்கூட படிச்ச பசங்க யாரு இல்ல
ஆமா கூட படிச்ச பசங்ளா இல்ல வேற வேற ஸ்கூல் பசங்கதா இருக்காங்க இவங்கூட படிச்சவை ஒரே ஒரு பையநாதா இருக்காம்போலரு க்கு அவனு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அவனுக்கு இந்த க்ரூப்ல பேரண்ட்ஸ் எதுவ் கட்டாயப்படுத்திருப்பாங்ளா என்னனு தெரில
ம் ம் ஓஹோ
பேரன்ட்ஸ்ல்லா கட்டாயப்படுத்த கூடாது கொழந்தைங்ள அதுங்ளுக் என்ன விருப்பமோ அத படிக்கட்டோன்னு விடனு
ஆமாம்பா பிள்ளைக தா படிக்க போது பேரண்ட்ஸா போய் படிக்க போறாங்க கௌரவத்துக்காக ஃபோர்ஸ் பண்றதுக்கு
ம் ம் ஆனா இப்ப நீங்ளு இப்டிதா சொல்றீங்க உங்க பைய படிக்கும் போது நீங்ளு ஃபோர்ஸ் பண்ணுவீங்ளா இருக்கும்ப்பா
இருக்கலா காலகட்டோ எப்டி இருக்குன் தெரியாதுல்லிங்க
பத்தீங்ளா
ம்
ஊருக்குதா உபதேசோ ஆ
ஆமாம் ப்பா அதா எ பைய படிப்பு செலவுக்கு எதாவ்து நன் கொட கெடைக்குமான்னு பாக்குறே உங்க கிட்ட
ஆ ஆரம்பிஸ்ட்டீங்ளேப்பா
ஆமாம் ப்பா என்ன பண்றதுப்பா
ம் ம் ம் நாங்க ஒரு டொனேஷன் மையோ வெச்ருக்கோன்னு யாரு சொன்னாங்ளா
ஆமாம் ப்பா ஆமாம் ப்பா நீங்க நெறைய பேருக்கு நல்ல காரியம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டே
நல்ல காரியம் பண்றே எனக்கு யாரு காரியம் பண்ணுவான்னு தெரியில
நல்லதே நெனைப்போம்ப்பா நல்லதே நடக்கும் அதனால பிள்ளையார் சுழி போட்டு எ பையன்லந்து தொடங்குங்க
தாராளமா தோ நா நாளைக்கு கோயிலுக்கு போறே காஞ்சிபுரோ போய்ட்டு அங்க போய் வேண்டிக்கிட் டு ஆரம்மிச்சிட வேண்டியதா
அப்டிங்ளப்பா யார் யார் எல்லா போறிங்க
நானு எங் வீட்டுக்காரு பைய அப்றோ எங்க அம்மா வராங்க அங்க ஒரு கொலதெய்வோ கோயில்ருக் கு எங்க பொன்னியம்மன் கோயில் அந்த பொன்னிக்கர ஏரி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு
ஓ உங்ளுக் அங்கதா குல தெய்வமே வா
ஆம் ஆமா அந்த ஏரிக்கர பொன்னியம்மன் தா அந்த பேரு தா எங்க அம்மாவ்க்கு வச்சிருக்கு எங்க ஃபேமிலில எல்லா வம்ச சவழியா வரவங்க எல்லாருக்கு பொன்னி இல்ல ஆண் கொழந்தையா இருந்தா பொன்னன் அப்டிதா பேரு வெப்பாங்க
அதென்னப்பா பொன்னன் வெக்கு ங்க
அந்த சாமி பேரு பொன்னியம்மன்ல அதனால அது ரிலேட்டடா வரனோன்னு சொல்லி பொ பெண் கொழந்தனா பொன்னி ஆண் கொழந்தனா பொன்னன் பொன்னன் தா இருக்கு எல்லாருக்கு ஆண்களுக்ல்லா எங்க இதுல பேரு
அப்டிங்ளா அப்ப என்ன பூஜ பண்ண போறீங்ளா குலதெய்வத்துக்கு நாளைக்கு
ஆமா என்ன ஒரு அர்ச்சன தா அர்ச்சன பண்ணிக்கிட்டு எதாவொன்னு வேண்டிக்க வேண்டி தா
ஆஹ்ஹா ஆஹ்ஹா
ஆமா இப்ப இந்த ப்ரிட்ஜல்லா கட்டிட்டாங்க ப்ரிட்ஜ்ஜி பக்கத்துல ஒட்ன மாதிரியே இருக்கு காஞ்சிபுரோ மெய்ன் ப்ரிட் ஜ்ஜி ஒட்ன மாரியே இருக்கு கோயில்
ஆஹ்ஹா இது உங்க அம்மா கூட்டிட்டு போறாங்ளா இல்ல நீங்களா கலந்து ஆலோசித்து போறீங்ளா
நானு சும்மா இது பொடவொண்ணு வாங்கியிந்தோம்னு சொன்னேல நானு அது ஜாக்கெட்டு பத்தல செரி அதனா அப்டியே போய்ட்டு ஜாக்கெட் பிட்ட வாங்கிட்டு இந்த அந்த கலருக்கு வேற மேட்சு கடைக் க்லண்ணிட்டு இருந்தாங்க செரி அதயு வாங்கிட்டு ஆ ஆமா கடைக்கு
ஆஹ்ஹா ஆஹ்ஹா
வாங்கிட்டு அப்டியே கோய்ல்க்கு போய்ட்டு அவ்ங்ளு காஞ்சிபுரோ கோயில்லா போலன்னாங்க செரி அது போய்ட்டு அப்டியே சுத்தி பாத்துட்டு வர்னு
அப்படிங்களா வண்டில எடோ இருக்குமாப்பா
வண்டிதா ஃபுல் பேக்குடா இருக்கேப்பா இங்க நாங்களே வேற ஒரு பை வெக்ககூட எடோ இல்லப்பா
இன்னப்பா இப்டி சொல்லிட்டீங்களே
உங்குளுக்கு வேணா இட்லி வாங்கிட்டு வரோ நாங்க வரம்போது உ
நானு உங்ககூட கோயில்க்கு வந்தா கொஞ்சோ புண்ணியோ தேடிக்கலான் நெனச்சே
அடடே அற்புதோ அற்புதோ கொஞ்சோ முன்னாடி சொல்லிருகலால்ல எங்க அம்மாவ ஏத்தனதுக்கு அப்புறோ அங்க எங்க எடோ இருக் கு
அப்டி கொஞ்சோ ஓரமா டிக்கில கிக்கில எடோ இருக்காதாப்பா
செரி பாருங்க வேணா எங்க அம்மா மடில உக்காந்துட்டு வந்துருங்க
அப்படிங்ளா நல்லதுப்பா நல்லது எனக்கு காஞ்சிபுரோ வந்து என்னன்ன சுத்தி காட்டுவீங்க எந்தெந்த எடங்கள்
என்னப்பா காஞ்சிபுரோ கோயில் இருக்கு மெயினான கோயிலு பெரிய காமாச்சியம்மன் கோயிலு அது போய்ட்டு வந்தாலே ஆய்டு எப்டியு மூணு மண்நேரோ நாலு மண்நேரோ ஆய்டு
ஓ அவ்வளோ கூட்டோ இருக்குமாப்பா
ஆ கூட்டோ இருக்கு கோயிலு ரொம்ப பெருசுபா அது
அப்டிங்ளா அப்டிங்ளா
அத்தான மெய்னு காஞ்சி மடோதான மெய்னு உங்குளுக் குலா சங்கராச்சாரியா ஆ பெரிய கோயிலு இது
வெறு கோயில் மட்டுதா அங்க விசேஷமாப்பா
ஆமா நறைய கோயில்தா கோயில் ஊருதா அது ஃபுல்லா பட்டுப்பொடவ கோயில் இது ரெண்டுதா இருக்கறதுலயே
ம் ம் நீங்க எதுவு புடவ எடுக்க போறீங்ளாப்பா
ஆ ஆல்ரெடி எடுத்துட்டே மேபி இந்த தடவ எடுப்பே நனைக்கிற எனா எங்க அம்மாவ கூட்டிட்டு போறே நா ஜாக்கெட் வேற வாங்க கடைக் போறே எப்டி வெறு கையா கூட்டிட்டு வர முடியு அதனால மேபி அவுங்குளுக்கு ஒரு பொடவ எடுப்பே நனைக்கிறே
ஆஹ நல்லதுப்பா நல்லதுப்பா எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நீங்க என்ன பொடவ எடுக்குறீங்கன்னுட்டு
அனுப்புறே உங்களுக்கு வேணா சொல்லுங்க வாங்கி அனுப்பிவுடுற
அப்டியாப்பா நல்லதுப்பா நல்லதுப்பா
என்னப்பா உங்க வீட்டுக்கார்தா வந்துருவாரு நாளைக்கி லீவுதான இல்லன்னா வாங்ல எல்லாருமே மொத்தமா போவோ
எங்க வீட்டுக்காரு இன்னிக்கு வேலைக்கு போய்ருக்கறாரு நாளைக்கு ஒரு நாள்தா அவருக்கு ஓய்வு அதனால பிள்ளைய கூட்டிட்டு எங்க போவாருன் தெரிலப்பா
ம் உங்க வீட்டுக்காரு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டுலா தருவாரு
ஆமாம்பா
அது ஒலகத்துல யாராலையு கொடுக்க முடியாது அவ்ளோ பெரிய ப்ரமாதமான பரிசு தருவாரு
ம் பரவாலயே கேக்கவே சந்தோஷமா இருக்கே
ஆமா ஆமா
நேத்து நைட்டு மழ பெஞ்சுதா அங்கல்லா
நல்ல மழப்பா உங்க எடத்துல
ஆமா இங்கயு கொஞ்சோ தூருச்சு பெருசா ஒன்னு மழ எல்லா இல்ல லைட்டா தூறுச்சு
ஐ்யோ இங்க இடி மின்னலு நல்ல மழை பெயஞ்சுதுப்பா என்னப்பா தூரல்ன்னனு சொல்லிட்டீங்க
ஆமா எத்தனை மணி வாக்ல
ஒரு பத்தரை மணி வாக்குல இருக்கும்
என்னப்பா சொல்றீங்க எங் வீட்டுக்காரர் பதினோரு மணிக்கு தா வந்தாரு இங்க ஒன்னு இடி மின்னல்லாம் இல்லயே
ஐயோ நல்ல மழைப்பா நேத்து இங்க
பரவால்லையே ம் ம்
ஆ தண்ணி நிக்குது நீங்க என்னப்பா லேசா தூரல்னு சொல்றீங்க நீங்க மே வெளியில போய் பாக்கலியோ
இல்லையே இப்போ பதினொரு மணிக்கு தானப்ப நா போயி எங்க வீட்டுக்காரர்கு ஷட்டர்ல்லா தெறந்து உட்டு வந்தே ஒன்னு இல்லையே அப்போலா மழை எல்லா இல்லயே
ம் நா எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணும்போது மணி பத்தே முக்கா இருக்கும் மழையா இருக்கு பாத்து வாங்கன்ன நல்ல மழப்பா
ஓ உங்க ஏரியா ரொம்ப தூரமா இருக்குல அதனால இதா இருக்கும்
அப்டிங்களா
ஹ் ஹ் ம்
நியரெஸ்ட்லயே இருக்கூ
அப்றோ நீங்க எங்கயு போறீங்களா ஞாய்த்து கிழம லீவ்க்கு
போகணும்ப்பா எங்கன்னு ஒன்னு முடிவெடுக்கல எங்கேயாவது கூட்டிட்டு போனு பிள்ளைய ஒரு வாரமா அவனு வீட்டுக்குள்ளயே இருக்கிறா
ம்
என்ன
இது பிர்லா ப்ளானிடொரியோ இருக்குல அங்க கூட்டு போங்க நல்லாருக்கு குழந்தை ஆனா கொஞ்சோ வளரனு ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான்
ஆ ஆ சின்ன குழந்தையா இருக்கான் அவனுக்கு புரியாதுல்லப்பா
ஆ ஆமா அதெல்லா கொஞ்சோ சயின்ஸ மெட்டீரியல்ஸ்லா இருக்கும்ல எ எதுலயாது கை கிய வச்சுட்டானா கொஞ்சோ கஷ்டோ
ஆமா
ம் மால் கு எங்கயாது கூட்டு போங்க அதா நல்ல இருக்கே கொஞ்சோ ஏசி போட்டிருக்கு குழந்தையு டென்ஷன் இல்லாம விளையாடிட்டு இருக்கும்
அப்டிதான் யோசிக்கணு என்ன சமையல்ப்பா
இன்னைக்கு வந்து மீன் குழம்பு நண்டு இன்னைக்கு போய் பீச்சுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தோ
பா போன வாரோ போனோ எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா
இந்த வாரோ வந்து இதெல்லா முடிஞ்சிச்சு இல்ல மீன்பிடி தடைக்காலோ எல்லாம நிறைய இருந்துச்சு மீன்லா
ம் ம் ம் என்ன மீன் வாங்குனீங்க
வாவல் ஷீலா நண்டு சங்கரா
என்னப்பா விக்குறது எல்லா வாங்கிட்டீங்க போல இருக்கே
ஆமாப்பா வெள்ள சுதம்பு நெத்திலி எல்லாமே வாங்கியாச்சுப்பா ஆமாப்பா
ஒரு வாரம்
ஆ ஆமாப்பா ஃபுல் பேக்குடு ஐட்டம் போன இது
ம் ம் உங்க மகனுக்கு ரொம்ப பிரியமோ
என்னப்பா
உங்க மகனுக்கு ரொம்ப பிரியமோன்ற
ஆ ஆமா அவரு ஜெனக்கூ ஏதாவது ஒண்ணு இல்லன்னா சாப்பட மாட்டாரு
ஆ ஆ ஆ ஆ
நானு இப்ப நைட்டுக்கு ஏதாது சமைக்கணுப்பா நா அப்றோ உங்ககிட்ட பேசுறே
சேரிங்கப்பா நன்றி
நன்றிங்கப்பா